ஹ ஆஹ் கேக்குது உங்களுக்கு
கேக்குது ஆஹ் கேக்குது ஓகே அதான் இன்னைக்கு சமக்ட தேவா போச்சு ஃபேமிலில எல்லாம் சண்டை ட்டு இன்னைக்கு தான் வந்து ரீச் ஆயிருக்கோம் வீட்டு ல
ஓ வெளி பழணங்களோ வேற உம்
உங்க ஃபமில இந்த மாதிரிதாவது சண்டை நடக்குமா
மச்தா யாரும் பேசிக்கிறது இல்ல பேசனா கண்டிப்பா சண்டை வரும்
அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும்
ஆஹ் ஆஹ் அதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கறத அவங்க இன்ட்ரெஸிங் தான் இருக்கும்
பக்கத்து வீட்டு சாண்டல்லாம் வேடிக்கைப்ப
ஆமா இங்கங்க யாரும் மக்கமன சண்டை போட மாட்டேங்காங்க பேசிக்கவே மாட்டீங்கங்க பே ன்னா சண்ட போன்னு
எங்க வீட்டுக்கு மேல் வீடு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கொலாடி சண்டையில சண்டை போடுற மாரி பண்ணுவாங்க சூப்பரா சண்ட போடுவாங்க ஜாலியா இருக்குணு நாங்க கீழ இருந்து ஒ ட்டு கேட்டுட்டே இருப்போம் இந்த கைத்துல நீ எதுக்கு துணி காய போட் அப்பில்ல சண்ட போட்டா
நான் என்ன கேள்விதான் பட்ருக்கேன் பாத்தது இல்ல கொஞ்சம் ஆசையா இருக்கு பாக்கணும்னு
பண்ணுவாங்க இந்த கயத்துல நீ எதுக்கு துணி போட்டான்னு கேப்பாங்க திடீர்னு இவங்க வீட்டுல இருந்து அவங்க துணிய திருடிட்டு போயிருவாங்க வேட சண்டப்ப திருடி இரு திருடுவாங்க
துணிய எல்லாம் திருடுவாங்களா
போன தடவ ஒரு பேண்ட் திருடி இரு போய் அவங்க மாட்டி அப்புறம் சத்திய எலாம் பண்ணி நா திருரடலன்னு கடைசிய அவங்க வீட்ல இருந்து கண்டுபிடிச்சி
கண்டுபிடிச்சு உண்மையாலுமே திருடி ட் போயிருக்காங்களா
என் தம்பியோட எடுத்துட்டு இருக்காங்க
ஓ அப்ப புல் என்டர்டெயன்மெண்ட் தான் ஒங்களுக்கு பிரச்சனையே இல்ல
ஆமா
உம் சரி சரி இன்னைக்கு எந்த சண்டையோ நடக்கலையா வீட்டுக்கு மேல
இன்னைக்கு வீட்டுக்கு மேல எதுவும் சண்ட நடக்கல நாங்க தாத்தாவோட ஒரு டெத்துக்கு போயிட்டோம் அங்க வேற சண்ட நடந்த அத பாத்துட்டு இருந்தோம்
ஓ ஓகே ஓகே அப்புறம் எத்தன மணிக்கு ரீச் ஆனிங்க
ரீச் ஆனது ஒரு த்ரீ ஓ கிளாக் ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் தூங்கி ட்டோம் எல்லாரும்
அப்படியா
நேத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே அங்க போயிட்டோம் தாத்தா வீட்டு ஓகே போயிட்டு நாங்க இன்னைக் கி மத்தியானம் த்ரீ ஓ கிளாக் தான் ரீச் ஆகுறோம் ஒழுங்கா தூங்கவும் இல்லையா அதனால எல்லாரும் தூங்கிட்டோம்
ஓகே ஓகே தூங்கி இப்பதான் எந்திரிச்சீங்களா
தூங்கி ஒரு ஏழு மணி அந்த மாதிரி எந்திரிச்சேன்
உம் சேரி சேரி
நீங்க எப்ப தூங்குவீங்க
நான் தூங்குறக்கு த்ரீ போர்லாம் ஆகம்
ஆஹ் நானும் அப்படிதான்
அவ்வளோ தான் எல்லாருமே இப்ப இப்படிதான் இருக்கீங்க
படுத்து பெட்ல உருண்டு உருண்டு எதோ யோசிச்சு யோசிச்சு தரீ ஓ க்ளாக் போர் ஓ க்ளாக்லாம் ஆயிடும்
ஆமா அதும் என் ரூம்ல வந்துட்டு வை ஃபை கிடைக்காது அந்த மாதிரி என் ரூம்ல இருக்கு அதனால யாராச்சும் பால் பண்ணா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் நெட்டும் அவ்ளோ யூஸ் பண்ண மாட்டேன்
எங்க வீட்டு்ல நெட்டு ஆனும்னா கண்டுபுடிச்சிருவாங்க கரெக்டா துண்டா கண்டுபுடிச்சிருவாங்க வைஃபை மட்டும் ஆஃப் பண்ணிருவாங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போய்டுவாங்க
ஆமா ஆன் பண்ண எங்க அம்மாக்கு நோட்டிபிக்கேஷன் வந்துடும் டொயின்டொயின் டொயிங்
ஆஹ் அப்படிதான் கண்டுபிடிச்சிருவாங்க துண்ட கண்டுபிடிச்சிருவாங்க அப்பாக்கு நோட்டிபிக்கேஷன் வந்துடும்
ஆமா நான் அவுங்கள பொறுத்த வரைக்கும் நான்ல்லா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குலா துங்கறேன் அப்டினு
பெச்சிட்டுக்குள்ள உட்காந்து யோசிக்கிறது நமக்கு தான் தெரியும்
ஆமா யோசிப்பேன் ஃப்ரெண்டு யாருக்கது போன் பண்ணி பேசுவேன் இல்லான அவுங்க கூப்பிட்டு பொழம்புவாங்க அதெல்லாம் கேப்பேன்
அதுவாச்சு பண்ணலாம் உங்களுக்கு என்னால போன் தொடவே முடியாது
ஓ அப்படி உம்
உங்களுக்கு காபி புடிக்குமா டீ புடிக்குமா
எனக்கு காபி தான் பிடிக்கும் ஆனா டெய்லி எல்லா காபி குடிக் கல்லாம் மாட்டேன் எப்போ வாச்சு தான் காபி குடிப்பேன் மில்கே அவ்ளோ புடிக்காது
ஆம் பட் காபி வந்துட்டு நைட் நைட்டு குடிப்பேன்
ஓ அப்படி
ஆஹ் தூக்கம் வரல ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி வரைக்கும் தூக் தூக்கம் வரலனா காபி போட்டு குடிச்சிருவேன் நல்லா வீட்டுல திட்டு விழுவோம்
நான் வந்துட்டு பஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருவேன் அதாவது அதெல்லாம் உட்காந்தண்டே பாரத்துட்டே தூங்கிறேன்
சீரீஸ் பாப்பீங்களா
ஆஹ் சாப்டேன்
என்ன சீரீஸ்லாம் பாத்திருக்கிங்க
பஸ்ட்ல சீரீஸ் பாக்கறதே இல்ல இப்பதான் கொஞ்சம் ஃபிரண்ஸ் எல்லாம் அதை பற்றி பேசி பேசி ஹைக் பண்ணி இப்போ ஒரு மாதிரி இன்ஸ்டாலலாம் ட்ரெண்டு ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் ஏதாச்சும் ஒன்னு பார்ப்பேன்
மஸ்த டேட்டப்
ஆஹ் அது வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஃயைவ் எபிசோடு என்னமோத முடிஞ்சச்சு நேத்து நைன்ட்டு தான் பார்த்தேன்
ஓ ஆஃப் கேம்பஸ்
ஆஹ் ஆப் கம்பஸ் பா்த்த முடிச்சு ஏஹ உம் ஆமாமா நல்லாதான் இருந்துச்சு
வேற என்னது உங்களுக்கு புடிக்கும் கான்செப்ட் ட்டு
வேற எனக்கு கொஞ்சம் த்ரில்லரா ஒரு மாதிரி சயின்டிபிக்கா இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் டெஞ்சர் திங்ஸ் மாத்ிரி உ
கிரரைமா
கிரைம பிடிக்கும் கொஞ்சம் சயின்டிபிக்கா வேற ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கறிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாம் இருக்கல
ஆஹ் அதெல்லாம் நல்லா இருக்கும்
ஆஹ்
அது நான் ஒரு நாலு சீசன் பாத்துருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு
நான் வந்துட்டு பர்ஸ்ட் சீசன் இருந்து பாரக்கவே இல்லை ஒரே ஒருட வீக் தான் ஆரம்பிச்சேன் அஞ்சு நாள்ல அஞ்சு எசோ அஞ்சு சீசன் முடிச்சட்டேன்
நான் நாலு சிஷ தான் முடிச்சிருக்கேன்
உம் நான் வந்துட்டுப்ப ஆஹ் நான் வந்துட்டு ஏன் சீரிஸ் அவ்வளவு பார்க்க மாட்டேன்னா நான் ப பாக ஆரிச்ச அது ல்ல முடிக்கணும் எனக்கு அன்னைக்கே முடிச்சிடும் இல்லலைன்னா எனக்கு ஊக்கம் வராது
ஆமா அறுத்தி என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருப்போம்
ஆமா அதனால வந்துட்டு அவ்வளோக்ஷ சீரியஸ் பாகறத அவாய்ட் பண்ணுவேன் ரொம்ப ஹைக் பண்ணாங்கன்னா பாார்ப்பேன் இதே மாதிரி ஆ ஒரே நாள்ல முடிச்சுட்டேன் ஒரே நைட்ல முடிச்சுட்டேன்
அப்செஷன்னு ஒரு படம் வந்தது அது பத்தி
ஆஹ் அது வந்து கேட்ட போய் பாத்துட்டேன்
ஆஹ் நான் ஓடிடில பாத்துட்டேன்
உம் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க உண்மை நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அதை பாத்து கொஞ்சம் சிரிப்புதான் வந்துச்சு
கடைசில அவனே ச செத்து போய் டான்
ஆமா அவனே செத்துருவான் அதுதான் கொஞ்சம் ஏன்டா நீ அவனே ஆரம்பிச்சது அவனே செத்
அவனே செத்துடான் தேவையா நீ தேவயில்லாம தேரை இழுத்து தெருல விட்ட கதை மாரி
ஆமா தேவையில்லாம அஹ் அந்த விஷ்வில் டச்சு அதுவும் வேற ஏதாச்சும் கேட்டிருக்கலாம் அவன் போய் அப்சஸ் தான் இருக்கணும் அவன் மேல அப்படின்னு
லவ் பண்ணணும் சொல்லி முடிச்சிருக்கலாம் து
ஆமா இந்த வேல்டு இருகிற எல்லா விடிய அவன லவ் பண்ணணும்னா
வாய் இருக்கு இஷ்டத்துக்கு ஆசைப்படக் கூடாதுல்ல
ஆமா ஆசைப்பட்டு ஆனா அதல்லாம் கொஞ்சம் டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு அவன் பண்றதா பாக்கா லைட்டா சிரிப்பா இருன்ச்சு
கொஞ்சம் சைகோ பிஹேவியர் எல்லாம் சிரி பதர்ஞ்சு
ஆமா ஒரே ஒ இடத்துல மட்டும் டக்குனு ஒரு மாரி ஜர்க்கானே ஏன்னா தியேட்டர் புல்ல ஒரு மாரி சைலண்டடா இருந்துச்சு அவ டக்குனு கார் கண்ணாடி உடைச்சு அவர் ஃப்ரெண்டை வந்துட்டு அடிச்சு மூஞ்சிய எல்லாம் உடைச்சு அந்த மாரி பண்ணும் போது டக்குன்னு கார் கண்ணாடி உடைக்கும் போது அவ்வளவு சைலண்ட்டா இருந்து சவுண்ட் வந்ததும் ஒரு மாரி ஜர்க்காச்சு பயத்துல ஒரு மாரி இப்படி நெட்டிட்ட ஒரு மாரி அமைதியா உக்காந்தி எல்லா பாத்தி இருந்தேன் அப்படியே நெட்டிட்டேன் அந்த மாரி இருன்ச்சு மத்தபடி எல்லாமே காமெடி இறா இருந்துச்சு உம்
வேற என்ன பாப்பீங்க
வேற நீங்க என்ன போயி தேட்டர்ல போய் பாத்துருக்கீங்க
தேட்டருக்கு எல்லாம் கூட்டு போ மாட்டாங்க அடிச்சு வாயலாம் ஓடச்சு ச்சிருவாங்க எது வந்தாலும் ஓடிடி‌ தான்
வீட்லல்லாம் சொல்லிட்டுலாம் போ மாட்டேன் ப்ரண்ட்ஸோட வெளி போறேன் அப்‌பின்னு சொல்டு போய் பாத்துட்டு வந்துடுவேன்
ஃபுல் ரோடு மேப் அப்ப கேட்பாங்க எங்க போற எத்தனை மணிக்கு போற எப்ப வருவ எல்லா இடத்துலயும் ஒரு கால் பண்ணணும் இங்க இறங்கிட்டேன் இங்க வந்துட்டேன்னு லொகேஷன் வரைக்கும் சொல்லணும்
எங்க வீட்ல என்ன சொல்லணுமோ சொல்டு போய்ருவன்
எங்க போற அப்படின்னா இங்க போறேன் இந்த பார்க்குக்கு போறேன் இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வாசலை கால் வைக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்ணும்
ஃபஸ்ட்லாம் எங்க வீட்டல அப்டியல்லாம் இல்லை இப்ப நடந்து ரொம்ப ரொம்ப ஒரு நைன் தேர்டி டென்க்குல்லாம் வரேன் அப்படின்றதுனாலங்க வீட்ல புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடாங்க செவன் ஓ கிளாக் உள்ள வீட்ல இருக்கணும் அப்டியல்லாம் சொல்டாங்க அதனால எங்க அம்மா கேப்பாங்க எத்தனை மணி போற அப்பின்னு சொல்லி கேப்பாங்க அம்மா ஃபோர் போறேன் எப்ப வருவ செவனுக்கு வந்துடுவேன் யா சரி எங்க போற அப்டின்னு சும்மா இங்க எங்க சுத்திட்டு இருப்பேன் அப்படி இல்லை மூணு மணி நேரம் சுத்திட்டு இருப்பியா அப்புடின்னு ஆமா ஆமாம்மா வண்டியில போயிட்டு வந்துருவேன் அப்படி இல்ல
என்ன வாசல் கூட தாண்ட விட மாட்டீங்கறா மே
போமா போ செவன் ஓ கிளாக் அப்டின்னா இப்பல்லாம் சிக்ஸ் தேட்டிக்கே வந்துடுற ஃபஸ்ட் எல்லாம் எயிட் எயிட் தேர்ட்டி எல்லாம் ஆகும்
மொட்டை மாடிக்கு போறதுக்குல்லாம் எனக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுங்களா உங்கள மாரி கெடையாது
நானும் பர்ஸ்ட் அப்புடிதான் இருந்தேன் மொட்ட மாடிக்கு போனும்னா பர்மிஷன் வேணும் பால்கனி போனும்னா பர்மிஷன் வேணும் சில சமயம் கேப்பாங்க போற எங்க போற கூப்புடுவாங்க எங்க இருக்க என்ன பண்ணிட்டிருக்க மேல அப்டினு எங்கம்மா நான் பால்கனிக்கு போனா வெளிய வந்து யாராச்சு இருக்காங்களா அப்படினு
என்ன பண்றது பொண்ணா பொறந்துட்டோமா
ஆமா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க ஆன்டி நீங்க இப்டி வந்து அவள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கறனாலதான் வந்துட்டு நீங்கயதெல்லாம் செய்யக்கூடாது சொன்னீங்கன்னா அதெல்லாம் செய்ய பாக்குறா நீங்க அத லூஸா விட்டுருங்க நாங்க பாத்துக்குறோம் அப்டின்னுஃபிரெண்ட்ஸ்லாம் வந்து பேசினாங்க
அதுக்கப்புறம் டேத்தர்லாம்
ஆமா ஆஹ் ஒரே ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் கால் பண்றேன்
ஆஹ்